மோனி
பேசலாம் தோழி சொல்லுங்க
ஆஹ தோழி இன்னைக்கி டாபிக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் பத்தி பேசலாமா
உடல் எடை குறைப்பது பற்றி ங்களா உங்களுக்கு அத பத்தி ஏதுவும் தெரியுங்களா
உம் தெரியுமா ஏதோ ஓரளவுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா உடல் எடை வந்து நம்மளோட உணவு பழக்கங்கள்னாலதான் அதிகமாவே அதிகரிக்கிது உடல் எடை அதிகரிக்குது ஆஹ் பாத்தீங்கன்னா இப்போ அது குறைக்குறோம்னா காலையில ஒரு அஞ்சு மணிக்காவது எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போலாம்
செரிங்கதோழி நடைபயணம் நான் கண்டிப்பா மேற்கொள்ளணும் அப்டின்னு சொல்றீங்க
ஆமா நடைபயிற்சி கண்டிப்பா மேற்கொள்ளணும்
செரிங்க தோழி
அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல கால சாப்பாட்டுல அஹ் நார்ச்சத்துள்ள சாப்பாடு எல்லாம் அதிகமா எடுத்துக்கணும்
சரிங்க தோழி சரிங்க தோழி
அவிச்ச சுண்டல் எடுத்துக்கலாம் கருப்பு சுண்டல் ரொம்ப நல்லது முளை கட்டிய பயிர்கள்லா எடுத்து க்கலாம் அந்த மாதிரி சாப்புடலாம் ஹும் அரிசி உணவுகள கொஞ்சம் கொறைச்சிட்டு இந்த மாதிரி நாச்சத்துள்ள பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அதிகமா சாப்புடலாம்
சரிங்க தோழி
உம் அந்த மாரி சாப் டுலாம்
அதாவது நம்ம என்னதான் நம்ம வந்து உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நெனைச்சாலும் நமக்கு வந்து மொதல மன ரீதியான அதுக்கு ரெடி தயாராகணும் இல்லைங்களா
ஹ் உண்மைதா தோழி அது
நம்ம வந்து நம்ம நாளடிவே நம்ம தின தூரம் நம்ம சாப்புட க்கூடிய உணவுகள் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக சாதோ நம்ம நெறைய எடுத்துக்கிறோ தோழி இந்த சாதத்த கம்மி பண்றோ அப்படின்னாவே ஆ நெ அதாவது நம்மளோட உடல் எடை நிச்சயமாக சீராக அமையும் அப்டின்னு சொல்றாங்க ஆனா நம்ம வந்து சாதத்த குறைப்பதுதான் எப்படின்ட்டு தெரியாம நம்ம வந்துட்டு இரு என்னதான் இப்ப என்னல்லாம் எடுத்துக்கோங்க என்னதான் நான் வந்து பழங்கள் அப்பறம் நீங்க சொல்ற மாதிரி கிழங்கு வகைகள் இல்லது சுண்டல் அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து உடல் எடை வந்து குறைக்க வதுக்கு ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்கது ஏன்னா நான் வந்து சாதம் நிறைய எடுத்துக்குறேன் தோழி என்னதா அந்த பழங்கள் காய்கறிகள் அது மற்ற முட்டையா இருக்கட்டும் இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து சாதம் அந்தய பொழுது இப்ப வந்து ஒரு புடி சாதம் எடுக்கிறோம் அப்டினா அதா அந்த ஒரு பிடி சாதோ நா சாப்ட்டாதா எனக்கு வந்து அந்த சாப்ட்ட ஒரு மனதிருப்தியே இருக்கு அப்டி இல்லையே எனக்கு பசியே இல்லனாலு பசிக்கிற மாரி அந்த ஒரு ஒ ஒரு ஒரு ஒரு உணர்வு ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கு எனக்கு ஓ நமக்கு பசிக் பசிக்குது நமக்கு பசிக்குது அப்படின்னு நான் வேற எதையாவது எடுத்து நம்ம அதாவது இந்த நொறுக்கு தீணீ அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம முற்றிடம் தவிர்க்கணும் இல்லிங்களா
ஆமா தோழி இப்ப நம்ம அத மாரியே பழகிட்டோம் தோழி நம்ம ஆஹ ம் முற்றிலுமாவே சிறுவயதிலேந்தே பழகியாச்சு இட்லி தோசை சாதோ அது மாரியே பழகியாச்சு ஆ சாப்புடலா கூடாதுன்னு கெடையாது அளவு மட்டு கம்மியா சாப்ட்டுக்கிட் காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் அதிகமா சாப்புடலாம்
ஆமா கண்டிப்பா அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுதா சொல்றே என்னன்னா அதுக்கு மொத நம்ம மனரீதியே மொதல்ல நம்ம தயார்படுத்திக்கணு நம்மள சோ நம்ம வந்து மனரீதியா தயார்படுத்த கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து சாப்புடுறது வந்து சாதோநமக்கு வேண்டான் அப்புடின்ற ஒரு ஒரு நிலமைக்கு நம்ம வந்துடலா சாதோ வேணா ம் நமக்கு வந்து அது என்ன நம்ம காய்கறிகள் பழங்கள் அல்லது முட் டை கீரைகள் அந்த மாதிரி நம்ம அதிகம் எடுத்துக்கலாம் அப்புடின்ற மாதிரி அந்த ஒரு மனப் பக்குவத்துக்கு நம்ம வந்துடுவோம்
ஆமா தோழி இப்ப சிறுதானியங்களா அதிகமா சாப்புடலாம் ஆ தோழி சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நெறைய வித விதமான சாப்பாடுகள்லா பண்றாங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல பொங்கல் பண்றாங்க ஆ அந்த மாரி ஆமா
ஓ நீங்க எதுவு ஆ ஆ அதாவது சிறுதானியத்துல எதுவும் செய்யறது பாத்திருக்கீங்களா தோழி
ஆ ஆமா தோழி நா இப்ப சிறுதானியத்துல ஏன் பசங்களுக்கு ஆ அந்த மாரி சாப்பாடு செஞ்சு குடுத்தா சாப்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நா கஞ்சி செஞ்சு குடுத்துருவே தோழி நான் சிறுவயதுல இருந்தே பசங்களுக்கு அந்த சிறுதானிய கஞ்சி குடுத்துட்ருக்கே ஆ அதுதா அதுங்களுக்கு சாப் து ஆமா காலைல எந்திரிச்ச உடனே நா டீ காஃபி எல்லா எதுவுமே சாப்படுறது இல்ல இப்ப எடையில எனக்கு ஒடம்பு முடியாம போனதுல இருந்து டீ காஃபி எல்லா சுத்தமாவே விட்டாச்சு ம் வரக்காபி சாப்டுவே அப்ப எப்பயாவது சாப்டுவே காலையில வெறு வயித்துல சாப்டறதில்ல
ஆ இப்ப நீங்க சொன்ன
பாத்தீங்கன்னா ஆ சாத வடிச்ச நா ச-ச வடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு பழைய தண்ணி சாதத்த வந்து காலையில எந்திரிச்சவுடனே பசங்களுக்கு குடுத்துருவே வெறு தண்ணிய குடுத்துருவே ஒரு டம்ளர் குடுத்துருவே அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா ஆமா நீரா வரு டெய்லியுமே அது மழயா இருந்தாலும் செரி எப்டி இருந்தாலும் செரி பனியா இருந்தாலும் கால எந்திரிச்சனே ஒரு டம்ளர் நீர் ஆகாரம் கொடுத்துருவேன் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியக்கஞ்சி நா வீட்லயே வாங்கிட்டு வந்து கேழ்வரகு ஆ ராகி ம் அதா ஆ கேழ்வரகு ஆ கம்பு திணை ஆ இந் சோளோ சின்ன சோளங்கிறது அந்த சோளோ மக்காச்சோளன்னு சொல்வாங்க அந்த சோளோ அந்த மாரி ம் அந்த மாரி சிறுதானியங்கள் நெறையா பாதாம் முந்திரி அந்த இதெல்லா போட்டு நிலக்கட தல கருப்பு வந்து கொஞ்ச அதிகோ சேத்துக்குவே தோழி கருப்பு அந்த வறுத்து சேத்துக்குவே தோழி ஆ அப்ற அது மாரி சாமை ஆ அந்த மாரி இது மாரி சிறுதானியங்கள் எல்லாமே கடைல போய் சூப்பர் மார்கெட்ல போய் எடுத்துட்டு வந்து ஆ அ நல்லா நைட்டே ஊற வச்சு அத கழுவி ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் கழுவிட்டே அத ஊற தண்ணில ஊற வைக்கணு கழுவிட்டு திருப்பியும் காலயில எந்திரிச்சு அந்த தண்ணிய எல்லாம் சுத்தமா வடிகட்டிட்டு திருப்பியு அந்த ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஆ திருப்பியு அத வெயில்ல கொண்டு போய் நல்லா காய வச்சு மில்லுல கொடுத்து அரச்சு எடுத்துட்டு வந்து தோலி அது பாத்தீங்கன்னா ஏலக்கா கொஞ்ச கூட போடுவா அதுல ஏனு கேட்டீங்கன்னா ஏலக்கா போட்டா அது கொஞ்ச நல்ல மனமா இருக்கிறதுனால பசங்க கொஞ்ச சாப்பிடுவாங்க அதனால ஏலக்கா கொஞ்ச அதிகமா சேர்த்துக்குவே தோலி இதுலனா அ அதுதா பசங்களுக்கு கொடுக்குறது எம் பச சங்க சாப்பாடு ஒழுங்கா சாப்ட மாட்டேங்குதுங்கங்கிறதுனால நா இத சிறு வயதுல இருந்தே குடுத்துட்ருக்கே தோழி முளைக்கட்டி குடுக்கலான்னு சொல்றாங்க முளைக்கட்ன பயிர் வந் ந்து நா சொல்லுங்கம்மா
இத வந்து ச்சி பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களே அத எப்டி தோழி குடுப்பீங்க
ஆ காலையில எந்திரிச்சு அந்த ம் நீராகாரம் காலயில குடுத்ததுக்கு அப்றோ ஆ இத வந்து கஞ்சி பிரிப்பேர் பண்ணிடுவே தோழி ஆளுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்ரை ஸ்பூன் அப்டிங்கற விதத்த அந்த பவுடர் எடுத்து போட்டு மூணு பேர் இருக்கம்னா மூணு ஸ்பூன் மூன்ர ஸ்பூன் அந்த மாரி போட் போட்டு அத தண்ணி ஊத்தி கலந்து ஹா நா வந்து ஜினி போடுறதில்ல தோலி கொஞ்சம மட்டும் உப்பு ஹா லைட்டா போடுவே உப்பு அப்பறம் பாத்தீங்கன்னா இது பனங்கற்கண்டு சேத்துக்குவே இல்லன்னா கருப்பட்டி சேத்துக்குவன் இல்லன்னா வெல்லோ சேத்துக்குவே ஜீனி நா யூஸ் பண்றது இல்ல தோழி ஆ சேத்து அத காய்ச்சி ஆற வச் சி ஆமா அது என் பசங்க மருந்து குடிக்கிற மாதிரி காலையில இருந்தருச்சு அது கிட்ட கொண்டு போனாலே கத்துவங்க இருந்தாலும் குடிச்சுதான் ஆவனுங்கற கட்டாயத்தினால குடிச்சிடுங்க
ஆ ஆமாத்துரிய அதாவது சின்ன புள்ளைங்கன்னாதான் நம்ம வந்து அவங்க வந்து மண் மா நம்ம வந்து குடிங்க குடிங்கன்னு சொல்லி ரொம்ப மல்லு கட்டணும் இது இப்ப பெரிய புள்ளைங்கன்றதுனால இப்ப நீங்க குடிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு ஒரு ஒரு கட்டாயத்துல குடிச்சடுறாங்க இல்லைங்களா ஏன் குழந்தைங்களுக்கு ஹா மத்தப்படி ரெஸ் இந்த முந்ரி பாதாம்பிஸ்தாதல்லாம் வச்சு அரைச்சி எல்லாம் ஒரு பவுடர் ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்தாங்க என் பிள்ளைங்க அதை சாப்பிடல அதை நான் தான் சாப்பிட்டேன் சரி நம்ம வீட் விட்ல செய்ய இதுதான் அங்களுக்கு புடிக்கலயோ அப்பின்னு நினைச் சி நம கடைகல்லையுமே வந்து ஹெல்தி பவுடர் சொல்லி சிறுதன்யம் எல்லாம் போ அரைச்ச பவுடர் சொல்லி கடகள் பெரிய பெரிய மால்ல எல்லாம் இருக்கு இல்ங்களா அதுல எடுத்து வந்து அதையும் நான் செஞ்சு கொடுத்தேன் அதையும் அவங்க சாப்பிட இல்ல நான் தான் சாப்பிட்டேன் இன்னமே இவங்களுக்கு அதை சரி வராது அப்டின்னு சொல்லிட்டு நான் அத குடுக்கறதே விட்டுட்டேன் ஏன்னா அதை தின்னு அதை நான் குடிச் குடிச்சு குடிச்சுப்புட்டு இன்னும் எனக்கு வந்து ஒ உடல்டைய தான் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குற மாதிரி நான்ஃபீல் பண்றேன்
அப்டி இல்லமா நீங்க கடயில வாங்கி குடுக்குறது வந்து அவங்க இது மாரி ந சொன்ன மாரி பிப்பேர் பண்றாங்களாங்கருது அது தெரியாது நம்ளுக்கு என்ன போடுறாங்க என்ன குடுக்குற செஞ் எடுத்து போட்டு அதுல பிர்ப்பர் பண்றாங்க சுத்தமா பிப்பேர் பண்றாங்களா அதுங்கிறது நமளுக்கு தெரியாது நம்மளே செ செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா இருக்கோ இல்லையோ நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கொஞ்ச கொஞ்சமா பர்ஸ்ட்டு கொஞ்சம் கால் டம்ளர் கொடுத்து அஹ் பழக்கப்படுத்துங்க அரை டம்ளர் கொடுத்து பழக்கப்படுத்துங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கப்படுத்துங்க தோழி நீங்களே செஞ்சு பாழக்கப்படுத்துங்க
இல்ல அதுதான் அதாவது ஒன்னென்ன தெரியும் இந்த பால்வடிலல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா சத்து மாவு அந்த சத்துமாவு கஞ்சியா புள்ளைங்க கூடிக்காது குடி வைக்க மாட்டாங்க ரொம்ப இல்ல அந்த சத்துமாவு கஞ்சி இருந்துசமே
கூடாது எனக்கு என்னா அல அதுல அனுபவப்பட்டுட்டேன் என்னன்ன கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்வாடியில வேலை பாக்குற ஒருத்தவங்க குடுத்துட்டாங்க நான் என் பாப்பா ரொம்ப வெயிட்பேட்ட கம்மியா இருக்கும் சின்ன பிள்ளை சளி அதுக்கு இருந்துடே இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும் அதன்னால சரி எப்படியாவது கொடுத்து பிள்ளைய தேத்தணும்னு சொல்லிட்டு நான் அதை கஞ்சி காய்ச்சி குடுத்துட்டேன் பிள்ளைக்கு அது செரிக்கவே இல்ல ரெண்டு பேருக்கும் ஒன்னா குடுத்ததுனால ஒரே மாதிரிடிசன்ரி ஒரே மாதிரி வாமிட் நிங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டுட்டாங்க புள்ளைங்க
இல்ல இல்ல அதாவது நீங்க வந்து ஏதோ செய்முறையை வந்து நீங்க தப்பா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து சில பேருக்கு வந்து உடலுக்குே சேராது ஆஹ் வயத்துப்போக்கு வாமி வாந்தி அந்த மாதிரி உபாதைகளை ஏற்படுத்தி விட்டுறோம் என்னன்னா நல்லா காய்ச்சணும் அந்த சத்துமாவு பொறுத்து அவ்ளோவு நல்ல காய்ச்சணும் நல்ல காய்ச்சனம் இண்டாவது நம்ம வந்து ஆ பொழுது போன நேரங்கள்ல சாப்பட கூடாது அத இப்ப நம்ம காலையில சாப்பட்டோம் அப்டின்னா புள்ளைங்க வந்து காலையில சாப்பட்டுட்டு பொழுதுக்கும் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க நம்ம வந்து இப்ப நேரங்கள் அத இரவு நேரங்களல அதை நம்ம சாப்பிடறோம் அப் அப்டிங்குபோது அது நமக்கு செரிமான பிரச்சனைய் ஏற்படுத்திடும் அது என்னன்ன ஏன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் அதாவது கஞ்சா கரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா செஞ்சு குடுத்தோனா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதுல கொஞ்சம்் ஏலக்காய் இந்த முந்திரி பருப்பு எல்லாதையும் நெய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வருத்து போட்டு ஆ கொழுக்கட்ட மாதிரி உருண்ட மாதிரி செஞ்சு கொடுத்த அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதாவது அட்லீஸ்ட் ஒரு சாப்பிருவாங்க அப்படி இருக்கும் போது எனக்கு ஜோ ச பார போ ஒரு கொழுக்கட்ட சுட்டாங்கனா கூட ஓகேங்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் என்ன நீங்க அந்த முறையில நீங்க நீங்க பண்ணி பாருங்க தோழி மீண்டும் அடுத்த அழைப்புல நம்ம பேசலாம் தோழி
பேசலாம் தோழி நன்றி தோழி